ரெடி ஆ ஆ பேசுறது தெளிவா கேக்கு தோழி நா பேசுறது கேக்குதா
ஆ கேக்குதுங்க தோழரே சரிங்க தோழரே இப்ப வந்து தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொ நபர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான வண்டிகள் வந்து பிடிக்கும் இல்லைங்ளா ஒரு இரு சக்கர வாகனமாவட்டும் நான்கு சக்கர வாகனமாவட்டும் அது அதே மாதிரி உங் களுக்கு என்ன ஒரு ஊ சமீபத்துல வந்து ஒரு புடிச்ச வண்டி அத பத்தி ஏதாவ்து இருந்தா சொல்லுங்
இரு சக்கர வாகனம்னா பெரும்பாலும் ஆண்களு க்கு வந்து இருச்சக்கர வாகணம்தா புடிக்கும் தோழரே ஏனென்றால் அதுல வந்து அதுல இருக்குற கண் பட்டு வேற அதுல இருக்குற நம்ம வேகமாக செல்வது வண்டியில் தூரமாக போவது பயணம் செய்து போவது அது வந்து எல்லாருக்கான கனவ் கனவாக இருக் ஏன்னா இருசக்கர வாகனத்தில் எங்கேயாவது போக வேண்டும் ஒரு லாங் ட்ரைவ் போக வேண்டும் சுற்றுலா சுற்றுலாவை ஊர் சு த வேண்ரும் இருசக்கர வாகத்தை வைத்துக் கொண்டே அப்டின்றது ஒரு ஆண்களுக்கு வந்து தேவையான ஒரு வண்டியாக இருக்கும் அதை தாண்டியும் இப்பொழுது நம் எங்கையாவ்து போக வேண்டும் என்றால் ஒரு ஐந்து கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்ரு வ போக வேண்டும் என்றால் நம்மளிடம் வண்டி இருந்தால்தான் அதாவது அத்தியாவசிய தேவை வண்டி இருந்தால் தா நம்ம போக மு டியும் அந்த இடத்திற்கு அந்த மாரி தேவைக்கும் நம்ம இரு சக்கர வாகனம் தேவைப்படும் அதே வந்து இரு சக்கர வாகனம் தேவைப்படும் அது அது இல்லாமல் நான்கு சக்கர வாகனம் வந்து அடம் பரமாக இருந்தாலும் அது ஃபேமிலி ஃபேமிலி என்று வந்தால் அது வந்து ஒரு ஐந்தாறு பேர்கள் நான்கு பேர்கள் இல்லை நண்பர்களுடன் சேர்ந்து போவதற்கு நான்கு சக்கர வாகனங்கள் தேவைப்படும் அந்த மாரி சமீபத்தில் நா வந்து ஒரு இரு சக்கர வாகனொ வந்து எங்கள எனக்கு ரொம்ப புடித்தது வந்து ஒரு ப்ராண்டனன் வாகனம் அதேதான் வாங்கணும் என்று நானும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அதை பார்ப்போம் வாங்க முடியும் என்றால் பார்க்கலாம் நீங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள்
ஆ ஆ அ எனக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இருசக்கரம் வாங்கணும் அத பத் தி ஏதும் தெரியாது தோழ ரே ஆனா எனக்கு இருசகட வாங் வாகனமே ஓட்ட தெரியா து ஒரு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது ஆமாங்க அனால நா அந்த மாரி இருக்கும்போது வந்துட்டு என்னோட கணவருக்குதா வந்துட்டு இந்த நா நான்கு சக்கர வாகனம் அது எல்லாமே வந்துட்டு இப்ப வாங்கணும் அப்புடிங்கறது ரொம்ப ஒரு அழாத் தை ஒரு ஆர்வமா இருக்கு ஏ அப்புடின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவுரு வந்து சிங்களா இருந்தாரு இப்போ வந் திருமணம் ஆயிருச்சி நம்ப அப்பப்போ வெளிய போறோம் குடும்பத்தோட வெளிய போனும் அப்புடின்னு நெனைக்கிம் போது பாத்தீங்கன்னா என்ன தா நம்ப டூ வீலர்ல வந்துப் போனாலுமே குடும்பத்தோடு நம்ம அம்மாப் வை அத்தைய எல்லாம் கூட்டிட்டு போறோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து நான்கு சக்கர வாகனம் தான் வேணும் ஏன்னா உங்க வயசான உங்களுக்கு ட அவங்க எல்லாருமே வந்து டூ வீலர் கம்ஃபேட்புளா பீல் பண்ண மாட்டாங்க நான் வந்து உகார்ந்துற பிரச்சனை இலை அவர் வந்து பாத்தீங்கன்னா இருசக்கரவருமே ரெண்டு வச்சிருக்காரு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்லெண்டர் து அது வந்து வேலைக்காக வச்சிரு சார் இன்னொன்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பல்சன்னு சொல்லிட்டு உ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் வந்துட்டு ஒரு மலை பிரதேசத்துக்கு போறோம் இல் இங்க இருந்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் வந்து நம்ம உட்காந்து போனோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வாகனத்தை வந்து யூஸ் பன்னிக்குவோ அது வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாறு மணி நேரம் டேங்க் மட்டும் அஞ்ச் லிட்டர் நம்ம போட்டு பில் பண்ணா போதும் மலை பிரதே மழையை சார்ந்த இந்தங்களுக்கல்லாம் நம்ம போயிட்டு வந்துரலாம் அந்த மாதிரி ஒருவ நம் பெட்ரோல் போடல போதும் அந்த மாதிரி ஒரு நல்ல இதா இருக்கும் ஆஹ் அதுல வந்து நம கம்ப்ஃபடபுலா இருக் பண்ணிக்கலாம் இதே வந்து குடும்பத்தோட நம்ம ஒரு கோயில் குளத்துக்கு போறோம் அப்படிங்கும் போது இந்த மாரி வாகனம் வந்து செட் ஆகாது அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சரி நான்கு சக்கரம் வாகனம் வந்து வாங்லாம் அப்படிங்கறிறதுக்காக வந்து பிளான் பண்ணிட்டுருக்காரு அந்த மாரி இருக்கும்போது ந எந்த ஒரு வாகனம் வந்து அத் நிறைய விஷயம் சொல்லுவாரு இந்த வாகனத்துல வந்து இந்த பீயுச்சர் இருக்கு இந்த வாகனத்தில் இந்த பபீச்சர் இருக்கு அப்படிங்கறதான் சொல்லுவாரு அது வந்து எனக்கு சரியா புரியாது ஏன்னா வந்துட்டு ஓரளவுக்கு புரியும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நா ஒரு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடினு பாத்தீகன்னா இந்த ஆட்டோமொபைல் ரிலேட்டட தான் ஒர்க் பண்ணிட்டுறுந்தேன் ஒரு ஒரு வருஷம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருோ சில விஷயங்கள எனக்கு வாகனத்தை பத்தி தெரியும் சில விஷயங்கள் வந்து டச்ல்லனால மறந்து போச்சு ஏன்னா இப்ப வந்து இந்த நாலந்து ஆண்டுகளா நான் பழைய வண்டிய புதுசா நம்ப மார்க்கெட் வந்திருக்கும் இல்லலைங்களா அந்த மாரி இருக்கு ஆமா அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து தெரியாது ஆனா என் கணவர் வந்து சொல்லுவாரு அப்புறம் வந்து இப்போ மகேந்திரால வந்து பாத்தீங்கன்னா அவுங்க லோகோவே மாத்திருக்காங்க ஒரு மாரி ஆனா வந்து நாலா நெனச்சிட்ருந்தே அப்டினா எம் மாரியே இருக்கு அப்டின் நா நெனைச்சுட்ருந்தே ஆனா வந்துட்டு இப்ப அவ்ங்க லோகோவயே வந்து மாத்திருக்காங்க இது மாரி நெறைய விஷ்யங்கள் வந்து வந்திருக்கு அது மட்டு இல்லாம இ வி வெஹிக்கிளே வந்து பாத்தீங்கனா மகேந்திரால விட்ருக்காங்க
நெறைய இ வி பைக் விட்றாங்க ஏனா வந்து பெட்ரோல் தேவை இப்போ அதிகமாயிட்டது அது இல்லாம பெட்ரோல் ரேட்டு வேற ஏறுதா அப்டின் சொல்றனால இ வி பைக் நெறைய விட ஆரம்பிச்சுட்டாங்க அது இல்லாம அதுக்கு எப்டி சொல்றதுனா அதுக்கு டிமாண்ட் அதிகமாயிட்ச்சு அத வந்து நெறைய பேரு லைக் பண்ணி வாங்குறாங்க ஏனா அது ஒன் டைம் சார்ஜ் ஃபில் பண்ணா வந்து நம்மளுக்கு நா ஒருத்தர் வந்து எனக்கு தெரிந்தவரு வந்ட்டு இ வி பைக்கா இருக்கட்டு இ வி ஆட்டோ நா ஒரு தறவ ஆஹ் வெளிய செல்லும்பொழுது ஒருத்தரிடம் அது ரேபிடோ நம்ம போடுவோனன் நெனைக்கிறே அதாவ்து இங்கருந்து அங்க செல்றதுக்கு அவரு வந்தாரு ஒருத்தர் ீீ வந்து இ வி ீீஆட்டோ ஒன்னு வைத்து திரிந்தார் அவரிடம் நான் கேட்டு விசாரித்தேன் எப்டி போகிறது உங்களுக்கு இ வி ஆட்டோ அப்டின் கேட்டா அவர் சொல்றாரு ஒரு நாளுக்கு வந்து இரண்டு மண் நேரம் இல்னா மூணு மண் நேரம் பேட்ரி சார்ஜ் வச்சா ஃபுல் ஆய்டும் ஃபுல் ஆனதுக்கப்றம் எரநூறு கிலோமீட்டர் என்னால ஓட் ட முடியும் எரநூறு கிலோமீட்டர் ஓட்டினால் எனக்கு உங்களுக்கு எவ்ளோ கெடைக்கும் ஆனால் பெரும்பாலும் கெடைக்காது என்றார் ஒரு மூண்றர நேரத்தில் மூண்றாயிரத்தி ஐநூருவாய் போதும் அதுவே போதும் ஒரு நாளைக்கி போதுமாக இருக்கும் திருப்பி நான் வீட்டுக்கு செல்லும்போதுவிட எனக்கு ஒரு ஐந்து பெர்சன்டேஜ் இருந்தா கூட அது ஒரு அட்லிஸ்ட் ஒரு பத்து கிலோ மீட்டர் தந்துவிடும் எனக்கு அப்டியென்று அவர் சொன்னார் அவரோட பகிர்வை அவர் பகிர்ந்து கொண்டார் இது எப்டி மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா ஓட்றதுக்கு இல்ல ஈஸியாக இருக்கிறதா என்றால் அவர் சுலபமாக தான் இருக்கிறது ஓட்ட ஓட்ட அது பழகிடும் ஆனால் இது வந்து சாதா பெட்ரோல் பைக் மாரி இல்லாமல் இது கொஞ்ச எப்டி சொல்றதுனா இந்த சொசைட்டிக்கு வந்து கொஞ்ச பேட்ரி லைஃப் யூஸ் பண்ணா வந்து இந்த புகைய புகைய வந்து தா இந்த புகைய தவிர்க்க முடியும் கொஞ்ச அப்டியே ஈஸியா இருக்கு ஏக்கோசிஸ்டம் அப்டின் சொன்னாரு அவரு பெருசா
கண்டிப்பா ஆமாங்க தோழரே இப்ப வந்து சமீபத்துல கா நம்ப நா சொல்ல முடியாது என்ன ஒரு விஷ்யம் நடந்தாலுமே வந்து அது மொதல்ல தாக்கப்பட்றது வந்து இந்த பெட்ரோல் டீசல் வந்து விலை உயர்வா இருக் கு அதுலதா மொதல் நம்ப வந்து ஆஹ் தாக்கப்பட்றோ அப்ப வந்து இந்த மாரி இ வி வெஹிள் வச்சுக்கிட்டோ அப்டினா இப் பவுமே வந்து பாத்தீங்கனா நெறைய எடங்கள்ல நம்ம சுற்றுலா போற எடத்துலே வந்து பாத்தீங்கனா அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கு போயிட்ருக்கோ பைபாஸ்ல போயிட்ருக் கோனா அங்கேயே இந்த மாரி இ வி வெஹிகிள் சார்ஜ் போட்றக்குலா நெறைய பெட்ரோல் பங்குலலா இருக்குற மாரி எல்லா அங்கங்க வந்து வெச்சிருக்காங்க சோ முன்னாடி கூட இந்த அளவுக்குலா கெடையாது ஆனா இப்ப வந்து ரொம்ப நல்ல வளர்ச்சி அடஞ்சிருக்
ஆமா இல்ல ஒரு பத்து வர்ஷ பதினஞ்சு வர்ஷ முன்னாடி பாத்தீங்கனா பெருசா எதுவு பக்கெட்டு கெடையாது வெளியூர் லதா விட்டுட்ருப்பாங்க அத நம்ம புகைப்புதா டி வி யில பாப்போம் இல்லனா மொபைல் ஃபோனில் பாப்போம் அது வர்றாங்க அப்டின் சொல்ட்டு நம்ம வீட்ல ஆச்சரியமாக இருக்கு அது எப்டி ஏர்றாங்க அது எப்டி ஓடு அப்டின் சொல்லிட்டு நம்மகிட்ட வந்ததுக்கு அப்றோ அது வந்து நம்மளுக்கு தெரியாது சாதாரணமாக இருக்கு ஆமா சாதாரணமாகதா ஓடுது அப்டின் நெனச்சு நம்ம இருப்போ ஒரு இருவது வர்ஷ முப்பது வர்ஷ முன்னாடி வண்டிகளா இருக்காது மஞ்சி மிஞ்சி போனா பெரிய கிரிப் பிராண்டுனா ஸ்பிளெண்டர் அந்த மாரி ஒரு வண்டி தா இருக்கு கால் வசி எல்லாருமே சைக்கிள் தா ஓட்டிட் ருப்பாங்க அப் ப்ப வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க மக் கள் எல்லா சைக்கிள் ஓட்டிக்கொண்டு சைக்கிள் ஓட்டும் போது அந்த தசைகள் எல்லா மாறிடு செயல் எழுக்கும் பொழுது அப்பொழுது அவரு கால்கள் எல்லாம் தசைகள்லா ரொம்ப வலுவாக இருக்கு இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்கனா இந்த டூ வீலராக இருக்கட்டும் இந்த ஃபோர் நான்கு வீலராக இருக்கட்டும் அதுல ஓட்டி ஓட்டி நெறைய பேருக்கு பேக் பெயினு வர்றதுக்கு நெறைய வாய்ப்பிருக்கு அவ்ங்க உடலும் அதுல பாதிக்கப்பட்ற வாய்ப்பு இருக்கு ஆனாலு என்ன பண்றது அவ்ங்க தேவன்றதால போய் தான ஆகணு அவ்ளோ தூரோ அதனால நம்ம ஒன்னு பண்ண முடியாது அது அது வந்து ரிலேட்டிவு வேற எதனா மாத்துனா நல்லா இருக்கு அது மாதிரி ப்ளேஸ் பண்ற மாரி
கண்டிப்பா ரொம்ப செரியா சொன்னீங்க தோழரே அதுலயே இப்ப வந்து பாத்தீங்கனா நறய பர்ணாம வளர்ச்சி வந்து அடஞ்சிட்டு வரனால இப்ப நம்மோ வந்துட்டு நறைய விஷயங்கள் போக்குவரத்துக்கு னு வந்து பாத்திங்கனா நறைய விஷயங்கள் பஸ் ஆகடோ இல்ல ஒரு கார் ஆகட்டோ இப்ப வந்து நா இப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மலை பிரதேசம் வந்து நாங்க அடிக்கடி செல்லக்கூடிய மலைப் பிரதேசத்த வந்து பாத்தீங்கன்னா பெருசா தொலில் எதுவு கெடையாது தி தி செரி இருக் இல்லைங்களா அதது வந்து அறுவட பண்றது மட்டுதா வந்து அங்க வேலயா இருக்கோ இப்ப வந்து பாத்தீங்கனா நாங்க அங்க எடத்துல போம் போது அவுங்க வந்து மினிமம் ஒரு அம்பாஸ்சிட்டர் காராது வந்து வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து மலைப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க மொதல் கொண்டு அவுனால பணத்தான ஒரு பெரிய வாகனம் வந்து வாங்க முலனாலு நம்ம வந்து அவங்க அங்கருந்து இங்கே கீல வர வந்து இங்க ஏதாது பொருட்கள் வாங்குறதுக்கும் செரி அங்கே எதுவு கடைக்கல அப்டின்னா அவங்க வந்து கீல தா வந்தாகாணு இங்க வந்து எனா இது வந்து சி திமாது அப்டியே இருக்கிற எடோ நீங்க வந்து வாங்கிட்டு போ போறதா இருந்தாலும் அவங்க வந்துட்டு இதுதான் தொடர பயன்படுத்த ங்க கார தான் பயன்படுத்துறாங்க எங்க அம்மாக்கு ஆச்சரியமா இருக்கு அங்க இருவங்க வந்துட்டு வெறும் டீ ச்ச மட்டும்தான் அங்க வந்து வாழ்வாதிரோ அத வச்சுட்டு அவுங்க வந்து கார எல்லாம் வாங்குறாங்களா அ அப்படிங்கற மாரி அவங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு தோழரே
ஆம தோழரரே ஏனென்றால் அது டீன்றது அத்தியாவசிய தேவையாகி இருக்கிறதுனால நெறைய பேரு வாங்குறாங்க அது அது வந்து நிறைய பேருனா இப்போ நிறைய பேர் வந்து தீ கடைகளாக இருக்கட்டு கடை தோறந்தவர்களாக பட்டும் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து சமீபத்தில்தா ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு டீ கடை வைக்கலாம் என்று ஒரு யோசனை சொன்னார் நானும் எது எதற்காக இந்த தேவையில்லாத யோசனைைய அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாரு அவருடைய நண்பருடைய இன்னொரு நண்பர் வந்து அவரு தந்தை ஒரு ஐந்து வருடங்களாக கடை வைத்திருக்கிறார் இப்போ அவர்கள் வந்து ஒரு சொந்த வீட ஒன்று வாங்கியிருக்க க்க என்ன காரணம் என்றால் டீ என்றது ஒரு நாட்க ஒரு நாளில் நூறு பேரோ ஐநூறு பேரோ கண்டிப்பாக குடிக்கும் இடம் ஏனென்றால் அது வந்து டைமும் நம்மளுக்கு செய்யும் டைமும் கம்ம அதுல்லாமல் அதைக் குடித்து வியாபாரிகள்ந்து மீந்து மீந்த போனால் ஐந்து நிமிதங்கள் இருப்பார்கள் டீ முடிற வரையும் அப்புறம் வியாபாரிகள் போய்விடுவதால் புது வியாபாரிகள் வந்துடுவத லாபம் அதிகமாக இருக்கும் என்று சொன்னார் அததுற்கேற்ற மாதிரி லாபமும் இருந்தாலும் அதை நம் பார்க்க வேண்டும் பால் வாங்க வேண்டும் சர்க்கரை வாங்க வேண்டும் அதில் ல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா இந்த பத்ருவா டீன்றது நம சி இல பெருசா ஒண்ணும் தெரியாது பத்து ரூபான்து ஒரு ஆளுக்கு வந்து பெருசா ஒண்ணும் தெரியாது அதான் அந்த பத்து ரூா அமௌண்ட் ன்றது ஒரு ஐநூறு பேர் அறுநூறு பேர் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அது பெரிய அமௌண்ட் ஆகும் அந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் அந்த டீ எல்லாம் செயல்படுது அதனாலதான் அவங்களுக்கு வந்து லாபம் வருதுனால அவங்களுக்கு வாங்கறதெல்லாம் அது எளிதாகி இருக்குது தோழரே
கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்லுறேன் ஆனா நம்ம இப்ப ஒருத்தர் வந்து அவரு பாக்கெட் ல இருந்து பத்து ருபா எடுத்து கொடுக்குறாருங்க போது அவருக்கு அது சின்ன விஷயம் தான் ரொம்ப ஏன்னா நூறு ஆயிரக்கணக்கு சம்பாதிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப சின்ன விஷயம் இதே வந்துட்டு அந்த ஒவ்வொரு ஆள அந்த மாதிரி பத்து பத்து ரூபா பத்து பத்து ரூவாய குடுக்கும்போது எப்டி எப்படி இருக்கும் காலையில உங்க டீ கடைய ஒரு அஞ்சு மணிக்கு தொடங்குறாங்க அப்படின்னா சாயங்காலம் பத்து பன்னெண்டு வரைக்குமே வந்து சில இடங்களில் பைபாஸ்ன்ட்டு பாத்தா பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமே இருக்கும் ஆஹ் அப்ப அந்த மாதிரி சமயத்துல அதுதான் தோழரே
பழக்கமாகிவிட்டது டீ குடிக்கிறது நிறைய பேர்களாக டீ குடிக்காமலே இருக்க முடியவில்லை அதனால் ஒரு நாள்களுக்கு ஒரு மனிதன் சராசரியாக மூன்று இதில்இருந்து நான்கு டீ சராசரியாக ஒரு மனிதன் மூன்றிலிருந்து நான்கு டீ அதுக்கு டீ பிரியர்கள் வந்து பத்து பதினைஞ்சு டீ கூட குடிப்பார்கள் ஒரு நாளுக்கு அந்த மாதிரி அந்தனால அந்த வியாபார நம்பவந்து ரொம்ப நல்லா ஓடும் தொலை
கண்டிப்பா கண்டிப்பாக தோழர் சரி நம்ம கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு இன்னொரு அமைப்பில் நம்ப தொடர்பும் தொடர்ந்து நன்றிங்க தோழர் நன்றி